நல்லாயிருக்கீங்ளே
நல்லா இருக்க வீட்லதா இருக்க நீங்க என்னா பண்ணிற்றிருக்கீங்க
நானு வீட்டுலதா இருக்க என்ன ஒரே பொழுதே போகல எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கூ அப்படிங்கிற மாதிரி தோணுது எதாவது மொறு மொறு ஸ்நாக்ஸ் சொல்றீங்களா நானு ஒரு ரெண்டு மூணு வகைகள் வந்து யோசிச்சிருக்க
அப்படியா இப்ப சுலபமா வீட்ல செய்யற மாரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சொல்ற குறிப்பு எடுத்துக்கறீங்ளா
நிச்சயமா சொல்லுங்க
இப்ப கோதுமை மாவு இருக்கில்ல வீட்ல அது எல்லார் வீடலயு எப்பயுமே இருக்கிற ஒரு மாவு உணவு பொருள்தா அப்டிதான
ஆமா நிச்சயமா ஏன்னா பெரும்பாலான வீடுகள்ள கோதுமமாவு இருக்கூ எங்க வீட்லையுமே இருக் த்து
ப்ல கொஞ்சமா ஆயில் அதாவது சமையலுக்கு உபயோகிக்ற அது கடலெண்ணெயா இருந்தாலும் சரி ஆயில் பாம் ஆயிலா இருந்தாலு சரி அது கொஞ்சோ ஊத்திக்கோங்க ஒரு ஒரு கப் அளவுக்கு கோதும மாவு எடுத்துக்கோங்க
சொல்லுங்க மேலும்
ஆஹ் ஒரு கப் அளவு கோதும மாவு எடுத்துட்டு அதல கொஞ்சமா உப்பு அஹ் கொஞ்சமா காரத்துக்காக மெளகாய் தூள் கொஞ்சமா போட்டுட்டு அ கொஞ்சமா ஜீரகம் அல்லது எள்ளு இதுல ரெண்டுத்துல எதாவது ஒண்ணு கலந்துக்கலா கலந்துட்டு கொஞ்சோ அ எ ண்ண ஊத்திட்டு நல்ல நம்ப சப்பாத்திமாவோ இல்ல பூரி மாவு அ பதத்துக்கு பெசஞ்சி வெச்சிடணு. வெச்சதுக்கு அப்பறோ அத சப்பாத்தி பெச ஒரு அரை மணி நேரொ அது ஊறிட்னா கொஞ்சொ நல்லா இருக்கு கொஞ்சமா வேணா அரிசி மாவு சேத்துக்கலா அந்த ஒரு மொறுமொறுப்பு தன்மை இருக்கு அதுல அதுக்கப்பறமா வட்ட வடிவமாவோ இல்ல உங்களுக்கு தேவையான அஹ் வடிவங்கள்ல சப்பாத்தி கட்டையில வெச்சு தேய்ச்சி அத கொஞ்சோ கட் பண்ணி சின்ன சின்ன பீஸ் மாரி கட் பண்ணி நீங்க ஒன் ஒடனே எண்ணையில பொரிச்சு நீங்க சாப்டீங்னா அது ஒரு நல்லாருக்கு மொறுமொறுனு இருக்கு உங்களுக்கு காரம் தேவ அப்டினாலு கொஞ்சோ காரோ போட்டுக்கலா அ பெருங்காயத்தூள் கொஞ்சோ சேத்துக்கோங்க அது கொஞ்சோ நல்லா வாசமா இருக்கு நம்ப கடையில சாப்ட்றோம்ல எள்ளட தட்ட அது போன்ற ஒரு சுவை கிடைக்கு நல்லா இருக்கு ஒரு இன் அ உடனடியா செஞ்சி குடுக்கலா பிள்ளைங்களுக்கூ செஞ்சு குடுக்கலா நல்லாருக்கு சாப்டுவாங்க
நிச்சயமா நா செஞ்சு பாக்கறே அந்த மாரி பயிருல செய்வாங்கல்ல தெரட்டு பால்ல அது எங்க அம்மா எனக்கு முன்னாடிலா செஞ்சு குடுப்பாங்க அது ரொம்ப ஆசையா இருக்கு அதுதா இன்னிக்கு செய்யலானு இருக்கே உங்ளுக்கு அது புடிக்குமா செஞ்சிருக்கிங்ளா
பயருல வந்துட்டு பயரல்வான் சொல்லுவாங்களே அத சொல்
ஆமா இல்ல தெரட்டு பால் நா செய்முற சொல்ற நீங்க அது நீங்க சொல்றது தானானு பாருங்க இப்ப பயிரு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கனா தோல் நீக் கியது இல்ல தோலோட உள்ளது எதுவா இருந்தாலு பரவால்ல ஒரு இரண்டு மணி நேர் ரம் ஊற வெக்கணு பயிரு வந்து தண் ண்ணி அதிகமா குடிக்கு அதுனால நறையா தண்ணி விட்டு ஊற வெச்சீங்கனா அந்த தண்ணி ஊற ஊற அது குடிச்சுட்டே இருக்கூ இப்ப தோலோட ஊற வெச்சதாருந்தா அத கழுவி உளுந்து இட்லி மாவுக்கு உளுந்துல தோல் நீக்குவோம்ல அந்த மாரி தோல் நீக்கிடுங்க செரிங்ளா அத வந்துட் டு கிரைண்டர்ல போட் ட்டு அரைக்கிணு அரைக்கிம் மோது தண்ணீரு நம்ப ரொம்ப ஊத்தக்கூடாது ஏனா பயருங்கறது ஊற ஊற தண்ணிய நறையா குடிச்சிருக்கூ அதுலையே அரப்படு தேவைப்பட்டா மட்டு சிறிதளவு தண்ணி தெளிச்சு விடுங்க நல்லா மைய்ய அரைஞ்சதுக்கப்றோ அந்த மாவள்ளிட்டு இதுல தேவையான அளவு உப் ப்பு போட்டு வெச்சிட்டு ஒரு பாத்தரத்துல தண்ணீரு அ சிறிதளவு விட்டு ரொம்ப கொறைவாவு இல்லாம ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டு வெல்லத்த நல்லா நசுக்கிட்டு போட்டுட்டீங்கனா அந்த வெல்லம் நல்லா கொதிச்சு வருல்ல அந்த நேரத்துல அந்த பயிரு அரச்சு வெச்சிருக்கோம்ல்ல அந்த மாவுல கொஞ்சமா தண்ணி கலந்துட்டு கரைசல் மாதிரி ஒரு திக்கு கரைசலா கரச்சுக்கிட்டு அத அந்த கொதிக்கிற வெள்ள பாகுல நாங்க ஊத்துவோ ஊத்த ஊத்த கட்டி புடிக்காம இருக்க நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணு கிண்டுனம்னா அடி கிட் புடிக்காம நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடு வந்ததுக்கு அப்றோ அத தேவையான அளவு உப்பு சேத்துட்டு ஏற்கனவே சேத்துருப்போ பத்தலனா கொஞ்சமா சேத் திட்டு அத ஆஃப் ஃபண்ணிட வேண்டியதா ஆஃப் பண்ணதுக்கு அப்றோ பாத்தீங்கன்னா அதுல வந்து ஏலக்காய் நசுக்கி போட்டுட்டு அத ஒரு தாம்பாளொ எடுத்துட்டு அந்த தாம்பாலத்துல நெய் தடவிப்போ அப்பதா பீஸ் போடையில நமக்கு நல்லா வருங்கறத்துக்காக அந்த நெய் தடவுன பாத்தரத்துல இந்த குண்டான்ல இருக்கற அந்த பால் தெரட்டு பால் செஞ்சிருக்கோம்ல அத ஊத்தி சமன் படுத்தி அப்டியே விட்டுடுவோ மேலையு கொஞ் சொ நெய் ஊத்திடுவோ அது சூடு ஆறனதுக்கு அப்றோ ஒரு கரண்டி இல்லனா கத்தியால சின்ன சின்ன பீஸா நாங்க வெட்டி எடுத்துட்டு ஒரு அல்வா மாதிரி சாப்டுவோ இதுதா நாங்க தெரட்டு பால்னு சொல்வோ
கண்டிப்பா நீங்க சொல்லும் போதே எனக்கு வாய்ல எச்சி ஊர்ற மாதிரி இருக்கு நா சாப்படணும் போல அப்டியே தோணுது அந்த அளவுக்கு இருக்கு இந்த ஒரு ஆஹ் பலகாரம் வந்துட்டு நானு சாப்ட்ருக்கே எங்க அம்மாவு செஞ்சு குடுத்துருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஒரு உணவு பொருட்கள்லா காலங்கள்ல சாப்ட்டு சாப்ட்ருக்க சாப்ட்ருக்கோ அப்டினு தோணுது ஒங்களுக்யோ அப்டித்தான தோணுது ஏனா அந்த பயறு சீசன்லா முடிஞ்ச் சி நம்பளுக்கு கெடைக்கூ அறுவட பண்ணி வெச்சிருப்பாங்கள்ல அப்பதா செய்வாங்க வீட்ல மத்த நேரத் துல செய்ய மாட்டாங்க
சொன்னீங்க இப்பயுமே நா வ ந்து என்னோட குழந்தை பருவத்துல செய்த ஸ்நாக்ஸு தா நா நெனச்சுட்ருந்தே இப்ப எல்லா ரெடிமேடா என்ன என்னமோ செஞ்சிர்றோ அப்ப பாத்தீங்கனா இந்த கோடைக் காலத்துல பயிறு அறுவட பண்ணி எடுத்து வெச்சுருப்பாங்க பயிறு கஞ்சி அம்மா செய்வாங்கள்ல நியாபக இருக்கா சாத வடிச்சுட்டு வெந்த அந்த வெறகடுப் பு சூட்டுலயே ஒரு பானைல பயிறு ஊற வெச்ச பயிற வறுத்துட்டு பயிற ஊற வெச்சு எடுத்து போட்டுடுவாங்க அது வெந்து நல்ல மை மைய வெந்து இருக்கூ அத சாய்ந்தர நேரத்துல அதல வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு தேங்காய் திருவி போட்டு நமக்கு குடுப்பாங்க இல்லயா ஞாபகம் இருக் க்கா
நா ஏ நல்லா ஞாபகோ இருக்கு அதுவு நாங்க சாப்ட்ருக்கோம்
ஆனா இப்பெல்லாம் அதெல்லா கெடைக்கிறதே இல்ல தான
கண்டிப்பா பயறு அல்வா சொல்லுவாங்க அப்றோ பயறுல புட்டு செஞ்சு சாப்ட்ருக்கீங்ளா பயறு புட்டு அதுவு நல்லாருக்கு
அம்மா எங்க அம்மா முன்னடி செஞ்சிருக்காங்க ஆனா பயறு புட்டு இப்ப ஞாபகோ இல்ல எப்டின்னு சொல்றீங்ளா நானு செஞ்சு பாக்றே
ஆ அதே மாதிரிதா பயறு வந்துட்டு நம்ம நீங்க சொன்ன மாரி ஊற வச்சு அரச்சுக்கணு கிரைண்டர்ல போட்டு நல்லா அரச்சுக்கணு அரச்சிட்டு ஆ தா இட் இட்லி மாவு பதத்துக்கு அத அரச்சுக்கணு அரச்சு இட்லி தட்டுல நம்ப இட்லி ஊத்துறோ இல்லயா
ஆமா
அது மாதிரி நம்ம ஊத்திக்கணு ஆனா அரைக்கிறப்ப கூடவே என்ன பண்ணனும்னா ஏலக்கா சேத்து அரச்சுக்குவணு
ஓ மனத்துக்காக அரைக்கும் போதே அரச்சிடணு
ஆமா ஆ இட்லி தட்டுல ஊத்திட்டு அத நல்லா வேக வச்சத்துக்கு அப்பறோ அந்த இட்லிய வந்து நம்ம கையாலே பெச உதுத்து போடணு உதுத்துக்கணு அது கொஞ்ச பொசு பொசுனு பூ மாரி இருக்கும் அதற்கப்பறோ என்ன பண்ணனு அப்டினா ஆ வெல்லத்த வந்து பாகு காய்ச் ச்சு வச்சி அது நெய் மற்றும் தேங்கா இதெல்லா சேர்த்து கெளறுனம்னா பயறு புட்டு தயாராகு அதுவு நல்லா சுவையா இருக்கு
நீங்க செய்முறைதா எனக்கு மறந்து போயிட்டு ஆனா நீங்க சொன்னோனே நியாபகோ வந்துச்சு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கனா நாட்டு சக்கரையாவே விக்யும்ல அத வாங்கி அதுல
ஆமா ஆமா அது மாதிரிதா செய்வாங்க எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு அதுல செய்யிறதுல்ல ம்
ஆ ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ப சின்ன புள்ளையா இருக்கையில அம்மா இட்லி மாவு அரைக்கையிலேயே அந்த அரிசி அரிசிமாவ கொஞ்சோ அள்ளி வச்சு நமக்கு நீர் உருண்டைன்னு செஞ்சு குடுப் ப்பாங்கள எனக்கு அந்த நீர் உருண்டைக்கு அந்த ஆ பொருட்கள்லாம் வதக்குவாங்கள அந்த வாசம் இப்ப சொல்லும் மோதே என் மூக்க தொலைக்கிற மாதிரி இருக்கு அடிக்கடி அழகா இந்த இட்லி மாவ மாவரச்சு வச்சுட்டு அதுல தேவையான அளவு உப்பு போட்டு அரச்சிட்டு அதுக்கான அந்த செய்முறைக்கு வதக்குவாங்கல்ல ஒரு வானலில எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுல மணத்துக்காக வெள்ளை உளுந்து போட்டு பச்ச மிளகாய சின்ன சின்னதா நறுக்கி போட்டு நறைய சின்ன வெங்காயோ சேப்பாங்க ஏன்னா சின்ன வெங்காயம் எவ்ளோ போடுறோமோ அவ்ளோ ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சின்ன வெங்காயோ போட்டு அது நல்லா வதங்கி எண்ணெயில சுருண்டு வரும்முல வாசோ அதுக்கப்புறோ இந்த அரிசி மாவ அதுல போட்டு அரச்சு வச்சிருக்கறத கிண்ட மோது நல்ல சப்பாத்தி மாவு மாரி பதத்துக்கு வந்துடும் அத கையால உருண்டை புடிச்சு நமக்கு நல்ல இட்லி பானைல வச்சு அவுச்சு கொடுப்பாங்க நீங்க சாப்ட்ருக்கீங்களா
ம் சாப்ட்ருக்கே ஆனா நாங்க என்ன செய்வோ அப்டின்னா வெங்காயத்துக்கு பதிலா தேங்காய் நறையா ஒரு முத்துன தேங்காய் சொல்லுவாங்கல்ல கொப்பர தேங்கா மாதிரி உள்ளது அந்த தேங்காவ வந்து நல்லா திருவிட்டு நறைய சேப்பாங்க அதாவது மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு சம அளவு தேங்காய சேத்தாங்கன்னா அது ஒரு தனியான ஒரு சுவை இருக்கும் ஆ நீங்க சொல்ற மாரி வெங்காயம் சேர்த்து நாங்க செஞ்சதில்ல ஆனா இந்த தடவை செய்லான்னு இருக்கே நல்லா ஒரு ஆ சுவை வந்து வித்யாசமா இருக்கும் நனைக்கிறே வெங்காயம் சேர்த்து
ஆமா வெங்காயோ நல்லா எண்ணெயில சுருண்டு வந்துடும்ல அந்த சுவை வந்துட்டு ஒரு தனியா இருக்கும் நம்ப ஆனா பாருங்களே சு ஸ்நாக்ஸுன்னு சொன்னா நம்ப சின்ன புள்ள ஸ்நாக்ஸ்லாம் வந்துட்டு சின்ன புள்ளையில சா பாத்தினா ஒண்ணு ஒண்ணுமே இன்னைக்கி அப் அப்டியே நம்ம கண்ணுக்குள்ளயே நிக்கிற மாதிரி ஆசையா இருக்குல்ல அப் இப்பல்லா வந்துட்டு நம்மள மாதிரி கடையில வாங்கி எதும் செய்ய மாட்டாங்கல்ல வீட்ல இருக்குற பொருள்ளயே அம்மா எதாவது திங்க வேணும்னா ஒடனே அததா செய்வாங்க இல்லையா
கண்டிப்பா அதுவும் இந்த கோடை காலத்துல எல்லாரும் வீட்ல இருப்பாங்க என்னோட அனுபவத்துல வந்து நா எங்க தாத்தா வீட்டுக்கு அ கோடை லீவுக்கு போயிடுவேன் அங்க போனா எங்க மாமா வீட்டுல என்ன செய்வாங்களோ அதுதா எனக்கு ஞாபகத்துக்கு வருது
எதனா ஒரு ச சிறந்த ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஞாபகோ இருக்கா நல்லா செஞ்சது
ஆ அந்த போலி செய்வாங்கல்ல பருப்பு போலி
ஆமா அது நாங்களுமே செஞ்சு சாப்ட்டுருக்கோம் நீங்க இதுல கூட செய்வாங்கல்ல கல்லபருப்பு சுழியம் கூட ரொம்ப ஈஸியா ஆனா நல்ல சுவையா இருக்கும்ல
கண்டிப்பா ஆமா
ம் எனக்கு சுழியம்னா ரொம்ப புடிக்கும் ஆனா அம்மா வந்துட்டு தீபாவளிக்கு தீபாவளி தா செய்வாங்க எடையிலலாம் வீட்டுல சுழியம் செய்ய கூடாதுன்னு ஒரு காரணோ சொல்லிட்டு செய்யவே மாட் ட்டாங்க எனக்கு அது ரொம்ப புடிக்கும் எப்பயாது கடைகள்ல வித்தா மட்டும்தா நா வாங்கி சாப்டுவேன்
ஆமா நீங்க சொல்றது சரிதான் ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த நம்ம சொல்ற தின்பண்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு சாப்பிட புடிக்க மாட்டேங்குது
ஏன்னா நம்ம குடுக்கவே இல்லையில்லே அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு குடுக்க பழக்கம் பண்ணிருக்க மாட்டோம் ஏன்னா நம்மளே செயறது கிடையாது நம்ம இந்த காலகட்டத்துல வீட்டுல நம்ம இதெல்லாம் ஆசைப்பட்டு நான் செஞ்சேன்னு வச்சுக்கங்களேன் என் கணவர் வந்து அதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஏன் ஒருத்தருக்காக நம்ம செஞ்சுட்டு எவ்வளவு நம்மளால திங்க முடியும் இதுக்கு அழுப்புப்பட்டுட்டே நான் இப்ப எல்லாம் எதுவுமே செய்யறதே கிடையாது எது செஞ்சாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க பிள்ளையும் சாப்பிட மாட்டாங்க கணவரும் சாப்பிட மாட்டாங்க நம்ம மட்டும் எவ்வளவு திங்க முடியும் அப்படின்னு அழுப்புப்பட்டுட்டே அவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா இந்த கடையில வைக்கிற ஸ்நாக்ஸு வீட்டுல ரெடிமேடா நல்ல ஸ்பைஸ் ஒரு சிக்கன் அந்த மாதிரிதான் சாப்பிடுறாங்க இப்பல்லாம்
ஆமா நம்ம வீட்லயுமே பாருங்க இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கப்பதான் நம்ம அம்மா செய்யிருவாங்க அது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு
ஆமா கோடை விடுமுறைக்கு ஆமா விடுமுறைக்கு இல்லைன்னா பள்ளி விடுமுறை இடையிடையே விடுமுறை காலங்கள் நம்ம சித்தப்பா புள்ள அக்கா புள்ள இந்த மாதிரி யாராவது மாமா சித்தி பசங்க வந்தாங்கன்னா நமக்கு நம்மளுக்கும் சேர்த்து செஞ்சு கொடுப்பாங்க அம்மா அதுக்கு கூட நம்ம சண்டை போட்டிருப்போமில்லே அவங்க அதான் செய்வியான்
ஆமா கண்டிப்பா அந்த நேரத்திலே மட்டும்தான் அவங்க செய்வாங்க மற்ற நாட்கள்ல நம்ம செய்ய சொன்னா கூட ரொம்ப அலுப்புப்படுவாங்க ஆமா இது ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அஹ் இருந்தாலுமே இந்த உணவு பொருட ள் அப்படிங்கறப்ப எல்லாரருடையும் சேர்ந்து சாப்பிடுறதுதான் ஒரு நல்ல ஒரு ஒரு அந்த உணவு சுவையா இருக்கு மனசுக்கு நிறைவாருக்கு அப்டித்தான நா சொல்றது
ரொம்பவேஸ் சரியா சொன்னீங்க நம்ம பலனே வுகள பகிர்ந்துக்கிட்டோ ஆனா நம்ம குழந்தை பருவத்துல சாப்பிட்டததுல்லா இப்ப கிடைக்கனால நம்ம புள்ளைங்கக்கு இந்த மாரி இயற்கையா கிடை சில விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுத்தே ஆகன்றது நம்மளோட கட்டாய ஏன்னா அதெல்லா நம்ம பாரம்பரியமான உணவுகள் அதெல்லா இன்னைக்கு மறைந்து வந்துகிட்டே இரு இல்ல அத நம்ம திரும்பி ஞாபகப்படுத்தணு அதெல்லா செய்யணும்ங்க து என்னோட ஆச இனிமேலாவது அதெல்லா பண்ணலானு நெனைச்சிட்டுருக்கே
நானு அத மாரிதா செய்யலாம்னு நெனைச்சிட்டு இருக்கே இப்ப இந்த பயிறு வகைகள் இதெல்லா வாங்கி கூட கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கே ஆனா எனக்கு செய்யறதுக்குதா நேர இருக்க மாட்டது நம்மளுக்கு அந்த ஒரு விருப்பம் வரமாட்டது
ஆமா இனிமேல நம்ம அலட்சியமா இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க சரி நான் உங்களை இன்னொரு முறை பேசுறேன் நன்றி
ரொம்ப நன்றி